வணக்கம் தோழி ஆ ஆ தோழி நா பேசுறது கேக்குதா ஆ போலாம் தோழி நா பேசுறது உங்களுக்கு கேக்குதா ஆ ஓகே ஆ ஒன்னுல்ல தோழி இன்னைக்கி வந்து இப்ப இந்த இந்த காலகட்டத்துல எல்லாருமே வந்து நம்ம அலைபேசிக்கு ரொம்ப நம்ம வந்து அடிமையாயிட்டோ தோழி அத பத்தி நம்ம கொஞ்சொ பேசலாமா தோழி இன்னைக்கி ஆ இப்போ நம்ம வந்து அலைபேசிக்கு வந்து நம்ம சிறியவங்கலருந்து பெரியவங்கலருந்து எல்லாருமே ரொம்ப வந்து அடிமையாயிட்டோ தோழி அதோட உபயோகோ இல்லாம வந்து நம்மளால இருக்க முடியல காலையில வந்து நம்ம தூங்கி எழும்பும் போது நம்ம கை பஸ்ட் தேடுறது நம்ம அலைபேசிய தா தேடுது ஆ வந்து இரவு நம்ம தூங்குறப்பையு வந்து நம்ம மின்னாடியலாம் நம்ம வேலையெல்லா முடிச்சோமா போய் தூங்கணுமா அப்டின்னு சொல்லிருப்போ இப்ப நம்ம போய் தூங்குறதுகாக நம்ப போனாலுமே வந்து நம்ம வந்து அந்த மொபைல்ல வந்து கொஞ்ச நேரோ நம்ம பாத்துட்டுதா நம்ம போய் தூங்குறோ
கண்டிப்பா ம்
லாம் வந்து அது ரொம்ப வந்து அடிமை ஆ வெளியூரு இப்ப நம்ம சின்ன வயசாயிருக்கு போதெல்லா நமக்குலா வந்து அலைபேசியோட பயன்பாடு கெடையாது இந்த அலைபேசின்றதுக ஒரு நல்ல விஷயத்துக்காக கண்டுபிடிச்சது நம்ம மூலியமா பேசிட்டு இருந்தோ இப்ப ஒருத்தர் ஒருத்தரா நேராக வந்து நம்ம வந்து காணொலிட்ட பாத்து பேசுரோ சில திட்டங்கல்லாலா வந்து காணொலி மூலியமா நெறைய தொறந்து வெக்கிறாங்க அந்த மாரி ஒரு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக கண்டுபிடிச்சது இப்ப வந்து அத நாமே வந்து கொழந்தைங்க கிட்ட வந்தும் என்னோட கொழந்த வந்து இந்த காணொலி பாத்ததா சாப்டூ என் கொழந்த வந்து வந்து வந்து என்ன என்ன வந்து தொந்தரவு பண்ணாம இருக்கணும்னா இந்த ஒரு இதை வந்து நம்ம கொடுத்தாதா வந்து அது வந்து இருக்கு அப்டிங்கிற மாரி நம்ம வந்து இது பண்றோ தோழி நெறைய குழந்தைங்க வந்து இப்ப மின்னாடில்லாம் ஒரு ஒரு கொழந்தயோட இன்னொரு குழந்தை பேசு அதனால அதுக்கு சீக்கிரமா பேச்சு வந்துரூ ஆனா இப் இப்ப இருக்க காலகட்டத்தில நம்ம எல்லார் உங்களுடைய மொபைல் அலைபேசியே குடுத்து நம்ம ஒரு வீட்டுக்குள்ளரே அவங்க வச்சிருக்கு போது அவங்களுக்கு வந்து வெளி ஒலகமே தெரியாம போயிடுது அந்த மொபைல் மட்டுந்தா அவங்களுக்கு ப்ரெண்டு அப்படிங்கிற மாரி ஒரு வந்துருது அவங்க வெளியுர்ல இருக்கவங்க யாரோடையு அவங்க ஒட்ட மாட்டேங்கறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப ஒரு மூணு வயசு ரெண்டு வயசு குழந்தையே இப்ப வந்து அலைபேசி யூஸ் பண்றாங்க ஒரு அஞ்சு மு நாலு வயசு மூணு வயசுக்கு ஸ்கூல் போகும்போது அவங்க யார பாக்கும் போது அவங்கள் வந்து புதுசா தெரியுது தோழி அவங்களோட வந்து ஒன்றி இருக்கவே மாட்டேங்கறாங்க நெறைய மருத்துவர் வந்து சொல்றாங்க குழந்தைங்களுக்கு வந்து ஆஹ் அலைபேசி அதிகமா கொடுக்காதீங்க வந்து இது பண்ணுங்கன்னா ஆனா வந்து வந்து அத வந்து மாற்ற முடியலையே தோழி அது அப்படியேதாயிருக்கு ஒரு ஒரு நூத்துல வந்து ஒரு தொண்ணூத்தொம்போது பர்சன்ட் குழந்தை வந்து அதை இது பண்றாங்க ஏதாவது ஒரு விழுக்காடு குழந்தை மட்டும்தான் உபயோகிகாம இருக்கு பெற்றோர்கள் ரொம்ப கண்டிப்பா இருக்காங்க இது வந்து அந்த பெற்றோர்கள் மேல தப்பா இல்ல அந்த குழந்தைகள் மேல தப்பா அப்படின் சொ சொல்லிட்டு வந்து தெரியல தோழி அதை பத்தி கொஞ்சம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சத விளக்கமா சொல்லுங்க தோழி
கண்டிப்பாக நா சொல்றது பெற்றோர்கள் மேலதா தப்பு சொல்லுவே தோழி ஏன்னா கொழந்தைங்களுக்கு அதுங்களுக்கு இது நல்லதுக்கு கெட்டது அதெல்லா ஏ துமே தெரியாது அப்போ ஒரு விஷயத் து நாம வந்து ஆஹ் தூன்றது ஆர்வத்த தூன்றது ஆ ஆசைய தூன்றது அப்படின்போது அந்த செயல செய்யாம இருக்கும்போது இந்த போனை கொடுத்து அந்த கொழந்தைய வந்து நம்ம செய்ய சொல்றோ அந்த கொழந்தை அப்ப அடுத்து கேட்கும்போது எனக்கு போனை கொடுங்க அப்ப நா செய்யறே அப்டின்ற மாரிதா ஆகுது அப்ப பெற்றோர் ஆகிய நாம தா அந்த பிள்ளைங்களை வந்து து ஒரு ஆஹ் கெட்டவடிக்கி எ த்துட்டு போறோ நல்ல வழியை நம்மதான் கத்து குடுக்கணு ஆரம்பத்தில இருந்தே நம்ம போன் குடுக்காம பாக்காம ஆஹ் இருக்கலா இது வந்து அப் அப்பாவோட ஃபோன் அப்பா மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க இத யாரு எடுக்கூடாது அப்படின் சொல்லிட்டாக்க எந்த கொழந்தையுமே இப்படி தொடாதுங்க அது அப்பா பொருள் எடுக்காத அப்படின் சொன்ன மத் த பொருள் எதையுமே எடுக்காதுங்க அது அது அதே போல தா போனை நமக் கொண்டு வரணும் நம்ம கிட்ட இருந்துதா அந்த மாற்றம்மே கண்டிப்பா இருக்கு நல்ல விஷயத்துக்கும் நம்ம பயன்படுத் த்றோ அது கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்துரோ ஆஹ் இப்ப குடும்பத்திலே எல்லா ஒருத்தர் இருந்தாங்ன்னா முன்னாடிலா ஒருத்தவங்கள்டா மட்டுந்தா அந்த போ போனே இருக்கும் இப்ப குடும்பத்தில நாலு பேர் இருக்காங்க நாலு நாலுபேர்த்து கையிலயுமே போன் இருக்குது இப்ப நாலு பேருமே என பண்றாங்க அதுக்கு ரீசார்ஜ் பண்ணனு ஆஹ் ஓ அது அப்ப நம்மளோட வருமானஸ் செலவு ரொம்ப கம்மியாய் தான் இருக்கும் இதுல இப்ப இந்த செலவயும் நம்ம வந் கூடுதல் எக்ஸ்ட்ரா இது பண்றோம் அப்போ பெற் றோர்றாகிய நாம தா பிள்ளைங்களுக்கு இப்போ எதுக்கு அதாவது ஃபோன் வேணாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது அங்கே ஸ்கூ ஒரு பள்ளியில் படிக்கும்போதும் சேரி ஒரு ஆஃபீஸில வேலை பாக்கும்போதும் சேரி நாம் அங்கே இருக்கிறவங்கள்ட ஒரு ஃபோன் பண்ணி நம்ம பேசிட்டாலே போதும் ஆஹ் இது வந்து என்ன பொறுத்தரை ஒரு அணாவசிய செலவுதான் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறோம் தான் நம்ம இல்லைன்னு சொல்லல ஆஹ் நல்ல விஷயம்னா நம்ம என்ன எடுத்துக்கிறோம் ஒரு தெரியாத விஷ விஷயத்த வந்து ஆஹ் ஒரு தகவல் மொழியை நம்ம இதில வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்ப பேரண்ட்ஸா இருக்க நம்ம பெற்றோர் ஆகி இருக் க நம்மளே அது தெரிஞ்சுக்கிட்டா போதுமே நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கத்துக் கொடுக்கலாமே நல்லது மட்டுமே கத்து கொடுக்கலாமே அஹ் ப இந்த கொழந்தைக்கு பாத்தீங்கன்னாத்துப் ப சின்ன கொழந்தைய நீங்க சொன்னீங்க அந்த கொழந்தையோட கண் பார்வையாருக் கட்டூ அதுக்கு வந்து சிறிய நுட்பமா தா இருக்கூ இந்த ப இந்த ஃபோனோட வெளு ச்சம் அந்த இது பவர் பாருங்க அந்த கண்ண அந்த கொழந்தையோட கண் ஈர்ப் பயே அது என்மோ ஈர்த்துக்குன் சொல்லிஸ் சொல்றாங்க அப்ப நாளடைவுல அந்த கண் அந்த கொழந்தைக்கு கண்ணுல பா பிரச்சன வ ர ஆரம்மிச்சுருது அப்ப என்னாது சின்ன வயசுலே பாத்தீங்கனா நம்ம இருக் கம்பதலா அவ்ளோ யாருமே கண்ணாடி பொ யூஸ் பண்ணவே மாட் டாங்க ஆ யாரோ அதா நீங்கஸ் சொன்ன மாரி நூத்துல ஒரு பத் து பேரோ இல்ல ஒரு அஞ்சு பேரோ தா கண்ணாடி போடுவாங்க அதுலெயும் வயசானவங்க தா போடுவாங்க சின்னவங்க யாருமே ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப் ப முக்காவாசி பேரு கொழந்தைங்கள்லந்தே கண்ணாடி போட ஆரம்மிச்டாங்க ஏ அப்புடின் சொன்னாக்கா எங்களுக் பவர் கம் மியா இருக்கு அதனால தா கண்ல உள்ள பவரு கம்மியா இருக் க அப்டீன் சொல்ட்டு கண்ணாடி போட்டுக்குட்டு இருக்குறாங்க இதுக்கு முழுக்க முழுக்க உண்மைலே நாசு சொல்றது பேரன்ட்ஸ மட்டுந்தா தோழி நம்ம சொல்ல முடியு
ஆ தோழி ஏனா நம்ப சொல்லி குடுக்குறது தானே தோழி அவுங்க கத்துப்பாங்க ப நம்ம சிறுவயதாருக்கும் போது நம்ப அப்பா அம்மா வந்து நமக்கு இந்த மாரி விளையா வெள வெளயாடணு இந் இந்த மாரி இது பண்ணணு ஆ இந்த மாரி இருக்கணு அப்டீன் நமக் வந்து சொல்லி குடுப்பாங்க ஏன்னா அப்பொழுது அலைபேசி சி கெடையாது இன்னோன்னு என்னன்னா இப்ப நம்ம கொழந்தைகள நம்ம கொ கொற சொல்றோ இந்த மாரி அவுங்க வந்து அதிகமா பாக்குறாங்கன்னு இப்ப அவுங்க என்ன பண்றாங்கன்னா நம்ப அவுங்களுக்கு நேரா வந்து நம்ம அலைபேசி அதிகமா நம்ம உபயோகிக்கும் போது ப நம்ம அம்மா அப்பாவே நம்ப இந்த மாரி பண்றாங்க ப நம்புளு இத வந்து நம்ப பண்ணணும் போல அ ஏன்னா அவுங்க வந்து இந்த ஒலகத்துக்கே வந்து புதுசா வந்துருக்கவுங்க அவுங்க பாக்குற விஷ்யோ கேக்குற விஷ்யத்த வச்சுதா அவுங்க கத்துப்பாங்க அத வச்சுதா சொல்லுவாங்கள பசுமரத்தாணி போல பதியு அப்டின் சொல்ட்டு அந்த மாரிதா அவுங்க அவுங்களுக் ஒவ்வொ விஷ்யொம்மே வந்து அவுங்ளோட மனசுல வந்து பதியும் நம்ம தான் நம்மளோட வேலையை இது பண்றதுக்காக நம்மள வந்து தொல்ல பண்ணாம இருப்ப ங்க அவங்க நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து மொபைல் குடுத்துல ஒரு கட்டத்துல வந்து ஒரு இப்ப அவங்க ஒரு தொடர்ந்து ஒரு வீடியோவே அவங்க ஒரு காணொலியே பாக்குறாங்க இல்ல ஒரு விளையாட்டு அவங்க தொடர்ந்து அந்த தொலை அலைபேசியில் வந்து விளையாண்டு கொண்டே இருக்க ஒரு காலகட்டத்தில் அதுக்கு அவங்க அடிமை ஆகிறாங்க நம்ம மனசு அது இல்லாம அவங்களால இருக்க முடிய மாட்ட ங்குது அது வந்து நாளைக்கு நாம நாளைக்கு இதே மாரி இருக்கும் போது நாளைக்கு அவங்க வளர்ந்து பெரியவங்கள போது அவங்களுக் ஒரு விஷயம் வந்து எது நல்லது ஒரு கெட்டது இது எனக்கு வேணும்னா இது வந்து எனக்கு வேணும் அப்படின்னு வந்து அவங்க ஒரு ஒரு கோபமா மாத்துறது ஒரு இதுவோ நெறைய மருத்துவர்கள் சொல்றாங்க மொபைல் கொடுக்காத அதை வந்து பாக்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனால அவங்க வந்து வளர வளர அவங்க வந்து இன்னும் ஆக்ரோஷமா மாறுறதுக்கு கோபமா வர்றதுக்கு ஒரு பொருள் கிடைக்கலன்னா தூக்கி போட்டு உடைக்கிறது இப்ப நம்ம காலத்துல எல்லாம் வந்து நம்ம ஒரு திருவிழாக்கு போனோம்னா அப்ப இருக்கும் போது ஒரு ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா விலைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பொம்மை கேட்ருப்போம் அந்த பொம்மையே வந்து அவங்ககிட்ட அந்த இருபது ரூபாய் இரு இருந்திருக்கும் ஆனா வந்து எதுக்கு தேவையில்லாம நம்ப அதுல செலவு பண்ணி ஒடையிற பொருளா இருக்கும் நம்ம ஏன் வாங்கி் குடுக்கணு நம்ப நம்பளோட பெற்ற பெற்றோர்கள் வந்து நமக்கு இல்ல அப்டிங்கற ஒரு வார்த்த சொல்லுவாங்க நம்ம ஆனா அழுவோ அதை நெனச்சி நம்ம அழுவோ போ நமக்கு க்கு அந்த பொம்மைய வாங்கி தரலயேன்னு நம்ம கூட இருக்கு நண்பர்கள்லா அதைய உபயோகிப்பாங்க நம்ம நம்ம ஒரு நமக்கு ஒரு நாள் அந்த ஒரு வருத்தம் இருக்கும் செரி நம்ப அப்பா அம்மா நமக்கு அதை வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நம்ம அந்த நண்பர்கள் கூட நமக்கு தரலா நம்ம விளையாடுவோ நம்ம இந்த மாரி ப்டி ஒரு பகிர்ந்துக்கிற ஒரு இது இருந்தது நம்ம மனநிலைய மாத்திப்போம் செரி நம்ம கேட்டா வந்து நம்ம அவங்க ளால முடிஞ்சாதான் நமக்கு வாங்கி தருவாங்க நம்ப அவுங்கள சாந்துதா இருக்கோ அவங் அவங் முடிய ஒம் ஒம் முடிஞ்சா முடியுன் சொன்னாதா முடியு இல்லேன்னா முடியாது அப்டிங்கற ஒரு துக்கு வந்து நம்ம இருந்துருப் போ ஆனா இப்ப இருக்க பசங்க நம்ம ஆயிரத் த்தே ஐநூறு ரூபா ரெண்டாயிர பாய்க்கு நம்ம வந்து ஒரு பொம்மேகளோ இல்ல ஏதோ வாங்கி குடுத்தாலு அவுங்க அது இல்லேன்னா அவுங்களால இருக்க முடியல அவுங்க நம்ப நவ நம்ப வந்து நம் நம்ப அந்த மாரி நம்ப க பெற்றோர்கள் நம்பள வளத்த மாரி நம்ம இப்ப அந்த கொழந்தேங்கள வளக்கல எல்லாத்துக்குமே நம்ம அவங்க கேட்டோனே வாங்கி கொடுக்குறோ அவுங் அழ கூடாதுன்னு ஒரு ஒரு ஒரு விதத்த ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால வந்து தோல்வியே தாங்கிக்க கொள்ள ஒ ஒரு ஓ மனப்பக்குவ வந்து அவங்களுக்கு வர மாட்டேங்குது ஏன்னா நம்ம சிறு வயதிலேந்தே அவங்களுக்கு எதுக்குமே நம்ப இல்ல அப்டின்னோ சொல்லி நம்ம வந்து பழக மாட்டேங்கிறோ அ நெறைய மனநல மருத்துவர்கள் எல்லாருமே இதுதா சொல்றாங்கன் நீங்க வந்து கொழந்த அழுகுதுங்குறதுக்காக நீங்க உடனே அத பண்ணாதீங்க கொழந்தை அழுதுட்டு அதுக்கப்புறோ சமாதானம் ஆயிடு அ அப்படின் சொல் லி சொல்றாங்க தோழி இப்ப நம்மளே ஒரு ஒரு ஒரு காணொலி நம்ப பாத்துட்டு இருக்கும் போது நமக்கு தொடந்து அந்த ஒரு அலைபேசியே நம்ம உபயோகிக்கும் போது நம்மளே ஒரு கட்டத்துல அது இல்லாம நம்மளால இருக் க்க முடியல இப்ப எ எல்லார் கையிலுமே வந்து ஆண்ட்ராய்ட் வே ‌ அலை பேசி வந்து இருக்கு அத ஒரு நமக் தொலிப்புநுன் நுட்பத்துக்காக நம்ம பயன்படுத்துணோ அப்டின்னா வந்து அத நமக்கு வந்து எந்த எந்த வித இதுலேயு ஆப் வத் இருக்காது சமூக வலைதளங்கள்ல இதுல எல்லா அதுலுயுமே நறையா ஆ ஆபத்து இருக்கு நறைய நன்மைக இருக்கு தே அது மூலியமா நம்ம அ நறைய கத்துக்குறோ ஆனா வந்து இந் த இந்த இந்து வே இந்த இது வந்து ந நீங்க சொல்லும் போல பெற்றவர்களிடந்தா வந்து நறைய துல வந்து குறைகள் இருக்கு ஆ ஆமா ஆமா ஒவ்வொரு பெற் தோழி இந்த மாரி நா வந்து ஏ கொழந்தைக்கு குடுக்க மாட்டே ஏன்னா இப்ப புக்கு படிக்கிற ஒரு இதுவே வந்து கொறஞ்சு போயிட்டு தோழி அது கூட நம்ப ஓவ இப்ப அலைபேசியில பாக்கற மாரி இருக்கு அ ஆ அப்புடிங்கும்மோது இப்ப ஆன்லைன் வகுப்புகளு அலைபேசியில தா நடத்துறாங்க அந்த மாரி இருக்கும் போது நம்ம ம் க கண்டிப்பா அந்த அலைபேசியை சார்ந்து இருக்க மாரிதா இருக்கு அதனால அதுக்கு சார்ந்து அத நம்ம இருக்கு கூடாது அம் கருமியா இருக்க கூடாது நம்ம தேவைக்கு மட்டு நா வந்து பயன்படுத்திக்குணு அப்டின்னு நெனைக்கிறே தோழி.
கண்டிப்பா, உண்ம அதுதா தோழி, உண்ம அதுதா தோழி, உண்மையிலே ஆமா தோழி கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல நம்மளே ஓடி ஆடி அங்க இங் கனு விளையாண்ட்ருப்போ அதனால ஒவ்வொரு ஃப்ரெண்டு வீடும் ஒவ்வொரு த்தவங்க ஃப்ரெண்டையு நம்ம அவ்ளோ க்ளோஸா நம்ம இருப் போ ஆனா இப்போ உள்ள புள்ளைங்கள்ட்ட நீங்க போயி ஃப்ரெண்டு யாரு இரு
இப்ப மனிதர்களோட அவங்களுக்கு பழகறதுக்கு ஒரு சூழ்நிலை கெடைக்காம யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கனு அவங்களுக்கு தெரிஞ்சுக் கிற ஒரு சூழ்நிலை இல்லாம
இல்லாம போயிருச்சு அதே மாரி ம் ஒரு பாசோ, ஒரு அன்பு அதுவுமே இல்லாம போயிருச்சு இது என்னோடது இது எனக்கானது இது யார்ட்டயு நா தரமாட்
ம் ஒரு பகிர்ந்து ஆமா ஒரு பகிர்ந்து கொள்ற ஒரு மனப்பான்மை வந்து அவங்களுக்கு
அதுவுமே வரல வரல கண்டிப்பா அத்தா தோழி உண்ம நம்ம இவ்ளோ ஒரு பணங்குடு த்து அத வாங்கி அந்த பொருள அந்த பையங்கைல குடுத்தாலோ அதுவ் இதுவ் அந்த பொருளோட முக்கியத்துவோ அந்த பஸ்சங்ளுக் தெரியமாட்டை டக்குனு கீழ போட்டு ஒடைக்கிறது கீழம் ச்ச விழுந்துருச்சு அப்டினா அது திருப்பி நம்மதா செலவு பண்ணா ப அதோட முக்கியத்துவோ அந்த க நம்ம இருவது ரூபா கேட்ட பொம்மைக்கே அவுங்க அவ்ளோ யோசிச்சாங்க நமக்கு இன்னிக்கு ஆயிர கணக்ல போட்டு ஒரு பொருள வாங்கி கொடுத்துருவோனா அத எவ்ளோ பத்தரமா வச்சுக்கணு பாதுகாப்பா வச்சுக்கணு அந்த ஒரு அரும அந்த பசங்களுக்கு தெரில அப்ப மொத நம்மதா அப்ப நம்மதா மொத வந்து யோசிக்கணு இந்த பொரு மா வாங்கி குடுக்கறதுக்கு அவுங்க ம ஒத பத்தரமா பாத்துக்குவாங்களா அப்ப அந்தோட ஆ இது ஆம் ச்ச எப்டி சொல்றத அந்த ஒ கவனோவ் அந்த இதெல்லாமே அவன்ட்ட இருக்கா அப்டின்றத நா மொத பாக்கணு பேரெண்ட்ஸ் நம்மதா ஆயிரக்கணக்கள வாங்கி போற பொருள அவ பத்தரமா வச்சிர்க்கடானா இல்லை யார்கிட்யாது கொடுத்துருவானா இல்லை எங்கேயாவது தவற விட்டுருவானா இல்ல இது ஒடஞ்சு போயிருமா அப்டிங்கிறது மொ த நம்ம யோசிக்கணும் யோசிச்சதுக் கப்பறந்தா நம்ப அங்க வாங்கி தருவ் இப்போ பாடங்கள்மே நீங்க சொன்ன மாரி வந்து முன்னாடிலா புக்ஸ்ல படிச்சாங்க இப் எல்லாமே இதிலயே இதில வந்து படிக்க சொல்றாங்க இப்ப புள்ளைய படிக்கிதுங்களா இல்ல வேற
உம் இது நம்ம கண்களுக்கு நமக்கு பாதிப்ப ஏற்படுத்தல தோழி நம்ம அதிக நேரம் வந்து ஒரு வெளிச் டுத்தனமா பா க்கும் போது இல்ல வந்து ஆ வந்து இருட்டான அறையில வந்து து நம்ம வந்து ஆ அலைபேசி உபயோகிக்கம் போது வந்த நமக்கு வந்து வா தேவையில்லாத உடல்நல பிரச்சனைகள் கண் பார்வை மங்கி போதல்ல அது அந்த மாரி இருக்கு தோழி
கண்டிப்பா தோழி அதுதா உண்ம